ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா?
நல்லா இருக்குற மேம். நீங்க எப்டிக்கிறீங்க?
ஆ நல்லா இருக்கேங்க. சாப்ட்டீங்களா?
சாப்ட்டே சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்களா.
ஆ சாப்ட்டாச்சுங்க. அப்றோ? சொல்லுங்க எப்டி போகுது லைஃப் எல்லா?
ஏதோ போதுங்க அப்டியே கடவுள் புண்ணியத்துல.
ஹா ஹா செரி செரிங்க. என்ன படம் பாத்தீங்க லேட்டஸ்ட்டா?
நா படம்லோ அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்லங்க. நம்போ கேம்ஸ்தா விளையாடுறது. நாங்க பேஸ்கெட்பால் வாலிபால் கிரிக்கெட் அந்த மாரி கேம் ஃபுட்பால்
ஓகே ஓகே இல்ல ஆப்லயா மொபைல்லயா இல்ல
இல்ல இல்ல நம்ப லைவ் கேம்தா எப்பவுமே. நம்பளுக்கு இந்த ஃபோன் கேமு இந்த கேம்லா இல்ல.
ஓகே ஓகே ஓகே என்ன ஒர்க் பண்ணிட்ருக்கீங்க?
நாங்க சிக்கன் கட வச்சுனுக்கிறோ.
ஓ அப்படியா செரி செரி செரிங்
சிக்கன் ரைஸ்
ஓகே ஓகே ஓகேங்க ஓகே
உங்களுக்கு என்ன புடிக்கு இந்த மாரி கேம்ஸ் லா
கேம்ஸா இல்ல இல்லிங்க நாங்க மூவிஸ் பாப்போ. சீரியல்ஸு அந்த மார பாப் போங்க.
அப்டிங்களா சேரி செரிங்க.
அப்றோ? சொல்லுங்க இதா ஹா
ஆமா ஆமா நம்ப கேம்ஸ் வெளையாட்றது அதுக்கப்புறோ சண்ட கோழி சண்ட அந்த மாரி தா நம்பல்லா. எல்லா இந்த காக் ஃபைட்டர்ஸு ஆமா எல்லா ஃபைட் சம்பந்தப்பட்டதுதா நம்முளுது எல்லா ஆம் ஆ வீட்ல நாங்க அஞ்சு பேரு. அப்பா அம்மா தம்பி
ஓகே செரி ஓகே ஓகேங்க.
நீங்க உங்க வீட்ல
எங்க வீட்ல ஹஸ்பண்டு ஆ ஒரு படிக்கிற பைய
ம் ம் ம் சேரி சேரிங்க.
அப்றோ ஒரு நாய்க்குட்டி இருக்குது.
ம் வீட்ல எல்லா நலமா?
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க.
ம் சேரி சேரிங்க.
சொல்லுங்க லேட்டஸ்டா டூர் போனீங்களா ஏதாவது டூர் போயிட்டு வந்தீங்களா?
ஆமா ஆமா டூருக்கு போயிருந்தோ நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சேந்து கூர்க் போயிருந்தோ.
கூர்க்கு. சேரி சேரி ஓகே ஓகே என்ன நீங்க அங்க என்னென்ன சுத்தி பாத்தீங்க?
நாங்க அந்த காவேரி அந்த காவேரி அந்த பொறக்க எடோ ஆமா அதுக்கப்பறோ இன்னு நம்பளுக்கு நெறைய எடம் பேர்லா தெரியாது அந்தந்த இது பாக்கலாம்
அப்பி ஃபால்ஸ் ஒண்ணு போயிருப்பீங்க எனக்கு தெரிஞ்சு. அப்றோ வந்துட்டு ஷூட் டிங்ஸ் ஸ்பாட் ஒண்ணு போயிரு ப்பீங்க இதுல ஆ
அப்புறோ மைசூர் பேலஸ் லாஸ்ட்டா மைசூர் பேலஸ் வந்து பாத்தோ. அப்புறோ குதிர சவாரி போனோ மைசூர் பேலஸ் ல
ஓகே ஓகேங்க.
ம் இந்த மாரி நெறைய எடோ
செரி செரி. ஜூ போனீங்களா மை
இல்ல இல்ல டைம் இல்ல அதுக்கெல்லா. சரி இது ரெண் ட் நாள்ல அதுலயே அதிகமா அளவுக்கதிகமா சுத்தினே இருந்துட்டோ. போன எடத்துக்கே போய் போய் பாத்து ஒரு ஒருத்தர இன்ட்ரெஸ்ட் இதுக்கு போலா அதுக்கு போலான்னு ம்
அப்றோ சொல்லுங்க.
சொன்னோமே மூவி எல்லா ரொம்ப கம்மி படத்துக்கு போவோ தியேட்டருக்கு போனா கொஞ்சோ நம்பளுக்கு ரேஷ் ஷா இருக்குற மாரிதா இந்த கே ஜி எஃப் சம்திங் அந்த மாரி படோ இந்த சார்பட்டா ஆ அந்த மாரி கொஞ்சோ ஃபயரா இருக்குற படம்தா பாக்கறது.
ஓ ஃபைட்டிங் படோ ஆ ஹா செரி செரி செரிங்க இப்ப லேட்டஸ்டா எந்த படத்துக்கும் போலீங்களா?
ஆ லேட்டஸ்ட்டா எதும் போல அந்த அளவுக்கு படோ இல்ல ஏன்னா எனுக்கு புடிக்கல அதனால போறதில்ல.
செரி செரி ஓகே ஓகேங்க.
ம் காலைலதா கிருஷ்ணகிரி போய்ருந்தோ. ஒரு கோழி சண்ட ஒண்ணு. செரி அதனால எத்துன்னு போயிட்டு அது ஃபைட்டுக்கு ரெடி பண்றதுக்கொச ரோ எத்துன்னு போய் சொல்லிட்டு இது நாங்க ஃபைட்டுக்கு ரெடி பண்றோ நீங்களு ஒண்ணு ரெடி பண்ணுங்க இதே மாரி. ஒரு நாள் விட்ருலா அப்டின்ட்டு சொல்லி போயிட்டு பேசிட்டு அப்டியே வரும்போது ஒரு என்னா இந்துமதி அக்கான்னு ஒரு கடைல மீன் சாப்பாடு சாப்ட்டோ.
செரி செரி ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகேங்க நாங்க
சாப்புட்டு எல்லாம் முச்ட்டு அப்டியே வந்தோ. கேரளா சைடுனா பாலக்காடு வரையு வந்துக்கிறே.
ஓஹோ செரி செரி செரி நாங்க கேரளாதா போனோ லாஸ்ட் டைம். ஆ ஹா செரி செரி லாஸ்ட் டைமு கேரளாதா போயிருந்தோ ஆமாங்க டூருக்குதா போயிருந்தோங்க. ஆ கேரளா போட் ஹவுஸ் போய்ட்டுங்க அங்க ஸ்டே பண்ணிருந்தோ போட்ல. ஸ்டே பண்ணிட்டு அதுக்கப்புறோ வர்க்லா போயிட்டு
ம்
அதுக்கப்புறோ வந்தோங்க. கேரளால எல்லா பக்கமு பாத்தாச்சுங்க. அது ரெண்டு பிளேஸ்தா பெண்டிங் இருந்துச்சு. அதையு பாத்துட்டு வந்தாச்சுங்க
உம் உம் உம் உம் சரி சரி ஆமாமா லாஸ்ட் டைம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா போனாங்க நம்பள்க்கு டைம் இல்லாதனால
உம் செரி செரி செரிங்க
நம்ப அதுக்கப்புரோ கோவா போய்ந்தோ கோவா போனதுனால கொஞ்சோ ஃப்ரெண்ட்ஸோட தா எல்லா ஃப்ரெண்ட்ஸா போனோ அதும் கொஞ்சோ நல்லா இருந்ச்சி அப்டியே போய் பீச்சி அத மா கொஞ்சோ அப்டியே டான்சு கீன்சு ஒரு மூன் நாள் நால் ஸ்டே பண்ணோ
செரி செரிங்க
பாத்த எடத்தையே தா திரும் திரும் பாத்துனுந்தோம் நறைய ஸ்கேமு ரொம்போ ரொம்ப ஸ்கேமு போன ல்லா ஏமாறத் தா மிச்சோ அதனால அதனால வீட்டுக்கு பத்ரவமா வந்து சேந்தாப் போதுண்டு
ஓகே ஓகே ஓகே செரி செரி செரி செரிங்க இப்ப எல்லா பக்கோ அப்டிதா இருக்குங்க இங்கதா நல்லதா நடக் இருக்குங்க
ஆமா தமிழ்நாடு உட்டா அதர் ஸ்டேட் போனா ரொம்ப கஷ்டோ ஃபுட்டு நல்லாவும் கெடைக்காது சாப்ட்டா ஒடம்புல ஏதோ பிரச் ச்சன அந்த மாரி நறைய ப்ராப்ளம்சு தமிழ்நாடுல மட்டு தா கொஞ்ச நல்லா ஃபுட்
ஆ ஆமா ஆமாங்க ஒன்னு ஆகாது சாப்பாடுல்லா ஒண்ணுதுகு ஆகாது கு ஆனா வெல மட்டும் வெல ஜாஸ்தியா இருக்கு அங்கதா கேரளா போயிருந்தலங்க அங்க அட்லீ்ஸ் ஒரு மீன் மீடியமா சாப்ல அப்டின்ட்டு ஒரு மீடியமா ஒரு ஹோட்டல்க் போனாலு அங்கேயு காசு ல்ல அது ஒண்ணுமையா சாப்பாடு நல்லா இருந்தா கூட அந்த காசுக்கு வர்த்து அப்டின்னு சொல்லி சொல்லா அந்த சுத்தமா நல்லா இல்லைங்க ஒண்ணு அ ஏண்டா சாப்பட்றோ அப்டிங்கிற மாரிதா சாப்ட வேண்டியதா இருக்குங்க.
ஆமா ரொம்ப மோசமான ஃபுட்டு் வெளிய எல்லா. ஆனா இங்க இருந்துனே மத்த ஸ்டேட்டு சம்திங் கொற சொல்லுவாங்க. இது இப்டி இது அப்டின்னு ஆனா அங்க போய்ட்டாதா தெரியு இங்கெல்லா எப்டி இருக்கு
ஆ ஆ இல்லைங்க கொஞ்ச ஓரளவுக்காவது நல்லா இருக்கணு அ கொழம்பு குடுக்குறாங்க அப்டின் சொன்னா இப்போ அந்த காசுக்கு வொர்த்து அப் டிங்கற மாரி குடுக்கோனுமல்லங் க
ஆமா ஆமா சம்திங் நீங்க கொழம்பு சாப்பாடு வரையும் போயிட்டீங்க. டீயே பாத்தீங்கன்னா தமிழ்நாட்ல மட்டும்தா நல்லா இருக்கு. தமிழ்நாட்ட விட்டு வெளிய போனா டீயே நல்லா இருக்காது ஆ நெறைய நெறைய எடத்துல சம்திங் அந்த மாரி நெறைய ஏமாந்துருக்குறோ.
செரி செரி ஆ
றைய கோவாலா ரொம்ப மோசோ. நீங்க அப்றம் போயிட்டீங்கன்னா அவ்ளதா. சாப்படறுதுக்கே காசு அழிச் சரணு ஒன்னு. உன்னொன்னு நீங்க ரூமுக்கே காசு தளிச்சிரு.
செரி செரி செரிங்
வன்டீங்கன்னா முடிஞ்ச்சு
ஆ ஹா
அதனால ரொம்ப மிகப்பெரிய ஸ்கேமான ஏரியா கோவா. அதுக்கு அமைதியா பாண்டிச்சேரி போலா பாண்ட்ல அதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரி போய்ருந்தோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா அது கார்ல போனதுனால ஒரு பிரச்சினையு இல்ல அங்க ஃப்ரெண்டோட தெரிஞ்சதுனால அந்த ரூம் எடுத்துனே அப்டியே கொஞ் சோ அங்க நல்லா இருந்துச்சு அந்த காந்தி பீச்சு நாங்க போம்போது வேற கொஞ்சோ ஸ் இந்த ஸ்போர்ட்ஸ்லா நடந்ச்சு சைக்கிள் ரேசு சம்திங் அத்லெட் அந்த அதல்லா ஒன்னு ஆகா அந்தளவுக்கு நல்ல டைம் பாஸ் ஆயிச்சு அப்போ இந்த காந்தி பீச்ல உம் அப்ரோ எல்லா சாப்ட்டீங்ளா
ஆ எல்லா சாப்ட்டாங்க படுக்க வச்சிட்ருக்கே தம்பிய தூங்க வச்சிட்ருக்கே காலைல நேரத்தோட எந்திரிக் போனே ஸ்கூலுக்கு கிளப்போணு சமைக்கோணு வேல நறையா இருக்குது எட்டு மணிக்கு தூங்கறவன் இன்னிக்கி இவ்லோ லேடாச்சு இன்னு தூங்கல
சேரி சேரிங்க
உம்
சேரு வன்டாருங்களா
என்னங்க
சேரு வந்ண்டாருங்களா வீட்ல
சாரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தா வீட் ல தா வேல செஞ்சுட்ருக்காங்க
ம் ம் ஐ டில ஒர்க் பண்றாரா
வந்தாருங்க
உம் ம் சேரி சேரிங்க
உம் உம்
அப்ரோ சொல்லுங்க உங்ளுக்கு லைஃப் எல்லா எப்டி போயிட்ருக்கு எப்ப மேரேஜ்ஜூ
உம் மேரேஜ் பண்ணனு மேரேஜ் வீட்ல சொல்லினே இருக்கறாங்க செரி பண்லா கொஞ்சோ பொறுமையாவே பண்லா
ஓகே ஓகே ஓக்
அப்டின்ட்டு நம்பளோட ஒரு ஐடியா சரி வூ வீடு கட்ணு கொஞ்சோ
உம் உம்
சோ ஒர்க் அதெல்லா முடிச்சிட்டு ஒரேடியா கல்யாணம் பண்ணலா அப்டின்ற மாரி ஒரு மைண்ட்செட்டு வீட்ல வந்து பண்ணிக்கோ அதுக்கப்ரோ பண்ணிக்கலா வீடு எல்லா இது பண்ணிக்கலா அப்டின் ட்டு இப்போதைக்கு எடோ இருக்கு பக்கத்துல ரெண் இருக்குறோ சேரி அப்பறமா கட்டிக்கலா இப்போதைக்கு மேரேஜ் பண்ணிக்கோ பண்ணிக்கோண்டு ஒரே ப்ரஷர் நம்பளுக்கு கொஞ்சோ ஃபர்ஸ்ட் நம்ப ஸ்டடி ஆய்டுவோ அதுக்கப்புரோ நம்போ அடுத் த்த கட்ட நடவடிக்கையே யோசிக்கலான் நம்பளோட மைண்ட் செட்டே ஆனா இவுங்க வீட்ல இருக்குறவங்க மேரேஜ் பண்ணிக்கோ பண்ணிக்கோ பண்ணிக்கோன்ட்டு
உம் உம் உம் புரிது புரிதுங்
போக்கம் லவ் பண்ணறாங்க எங்க அக்காங்களுக்கு சிஸ்டருங்க தா மேச்சரே மேரேஜ் ஆயிச்சி தம்பி ஒருலவ்வு லவ் பண்றதுனால எங்க தம்பிக்கு நிச்யோ பண்ட்டோ
உம் உம்
அதனால உங் தம்பிக்கி கல்யாணத்துக்கு முன்னாடியே உனுக்கு பண்ணிடலா அப்டின்னு சொல்னுகுறாங்க நம்பளுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால இல்ல அவன் கல்யாணம் பண்ணிட் டும் நான் அதுக்கப்புறமே பண்ணிக்கிறே அப்டின்னு நம்ப சொல்ட்ருக்கறோ ம் அப்ரோ வேற என்னலா நீங்க தூங்குறதுக்கு லேட் ஆகுமா
நான் தூங்கறக்கு ஆமாங் அ லேட் எல்லா ரொம்ப லேட் எல்லா ஆகாது தூங்கிருவங்க ஓகே டைம் முடிஞ்சதுங்க ஃப்ரீயா இருந்த மறுபடியு கால் பண்றேங்க ஓகேங் ஓகே